ஹலோ
ஹலோ கேட்குதுங்களா உங்களுக்கு
ஆ கேக்குது என்ன பண்றீங் நானா செடிக்கெல்லா இப்த்தா தண்ணி ஊத்திட்டு வந்தேன்
ஓகே ஓகேங்க
ம் நீங்க என்ன பண்றீங்க
நான் இப்பதான் அவங்க சாப்ட்டுட்டு கிளம்புனாங்க நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகணு கூப்பிட்றதுக்கு ம் லஞ்ச் முடிச்சாச்சிங்களா
ஆ முடிச்சாச்சு
என்ன செடிலாம் எப்டி நெறையா நெறையா செடி வெச்சுருக்கீங்களோ
இல்ல கொஞ்ச தான் நம்ம வீட்டுக்கு தேவையானது கீரை காய்கறி மல்லி பொதினா பச்ச மொளகா ஆ வருது நம்ம அத ப்ராப்பரா இந்த மண்ணு உரம் எல்லா நம்ம வீட்லேயே செஞ்சு போடுவோல்லே
ஓ அதனால நல்லா வருது எனக்கெல்லாம் செடி வெச்ச ஒழுங்கவே பராமரிக்க முட்ல ஏதாச்சும் போய் பாப்பா ஏதாச்சு பண்ணியிறா பிச்யிறா என்னனெமோ பண்ணியிறா தூதுவல்ல மட் மட்டும் வெச்சேன் நெறையா பறிச்சு பறிச்சு சாப்ட்டு சாப்ட்டு அத அப்டியே ஒண்ணும்ல்லாம பண்ணிட்டா அடுத்து கொத்தமல்லிய வெச் அவ ஏதோ பூவ கொண்டு போடுறேன்னு சொல்லி அதை பண்ணுனா ஒன்னுமே வரமாட் டேகிது விட்டாச்சு செடி வளர்க்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு வேணா
அந்த டைம்ல போய் நான் அதெல்லாம் பாப்பேன் அவன் முழச்சிருந் த நான் அந்த ஏரியா பக்கமே நானுமே போ மாட்டேன் பெரிய பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் செடி இளக்கறல எல்லா நானும் அவனும் இந்த எல்லா பாப்போம் போயிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துறது புதுசா வெத போடுறது செடி கட் பண்றது ஆ மாடியிலதான் வெச்சிருக்கோ
செரிங்க செரிங்க ஒன்னு சொல்லையா
இல்ல எதுவும் சொல்லல அவங்க பாத்துட்டு செரி ரொம்ப நல்லது தான் செய்றீங்க அப்டின்னு சொல்லிட்டு வுட்டுட்டாங்க
இங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது செடி வளத்தா ஒண்ணு பண்ணாவே ஆ ஓம்பாங்க நான் பாப்பா பறிக்கிறான்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போய் வெச்சேன் செரி கீழனா பறிக்காம இருப்பான்ட்டேன்னு அதா அவங்க செடிக்கெல்லா தண்ணி ஊத்துவாங்க பண்ணுவாங்க இது ஒரு செத்த தண்ணி ஊத்துறதுக் கூட யோசிப்பாங்க
ஆக்சுவலி நம்ம வீட்ல இருக்கோ மாடியில அங்க வந்து டேப்லா எதுமே கெடயாது நானு தம்பியு மாத்தி மாத்தி தூக்கிட்டு போய் தா ஊத்துவோ
ஓ அப்டிதா பண்ணுவீங்ளோ
டேப் எதுவு இல்ல மொட்டமாடிக்கு தண்ணி வேண்ணா நம்ம தா தூக்கிட்டு போணு எதுனாலு நம்ம எடுத்துட்டு போய் நம்ம செஞ்சுக் லா ஆனா ஹவுஸ் ஓனர்லா எதுவு சொல்ல மாட்டாங்க நம்ம வீஸ் வீட்டுக்கு யூஸ் பத்தாதுல டெய்லி எப்டி இருந்தாலு ஒரு மொளகா தேவைப்படு ரசோ வைக்கண்னா கூட மல்லி தேவப்படு
ஆமாமா கண்டிப்பா அதுவு நா மல்லி போட்டே மல்லி எனக்கு வந்துச்சு குட்டி குட்டியா வந்துச்சு அப்றோ என்ன ஆச்சுனா வெ ஒரு பத்து நாளா ஊருக்கு போயிட்டேனா அ தண்ணி ஊத்த முடியாமே போயிடுச்சு அப்டியே போயிடுச்சு
நா வந்து கரெக்டா ஒ ரு பேட்ச் முடியு நெக்ஸ்டு நெக்ஸ்டு அந்த பேட்ச் அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் அப்டி சொல்ட்டு ரெடி ரெடியா வச்சிருப்பே மல்லி மட்டு இல்லாம இருக்காது வீட்ல
ம் ம் செரி செரி பரவால்ல அப் அது அது புதினாவு நல்லாவே வந்துரு புதினா சும்மா லைட்டா ஒரு குச்சி வச்சாவே போது
கரெக்டு டெய்லியுமே தம்பி வந்து கேப்பா எப்டி இருக்குமா செடி பாத்தீங்ளா அப்டின் சொல்ட்டு காலைல அவனால பாக்க முட்லனா சாயங்காலோ தம்பிக்கு தெரியாம மாடிக்கு ஓடி போய் பாத்துட்டு வருவா ம்ஹூ அவனுக்கு புடிக்கு ஆமா கரெக்டு மல்லி புதினா சட்னினா பசங்களுக்கு ரொ ஆமா ஆமா கரெக்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கு மல்லி புதினா சட்னினா வாரத்துல ஒரு நாள் அத வச்சு செஞ்சுறது நம்ப கட் பண்ண கட் பண்ணதா அது நல்லா வளருது
அது மாரி புதினா வந்து நல்ல ஒரு கிரேவி பிளேவர் நல்லா இருக்கு அ கிரேவி பண்ணோம்னா நல்லா புதினா போட்டு நாங்க பண்ணுவோ சூப்பரா இருக்கு அந்த கிரேவியே சோ இப்டி முட்ட கிரேவிலா வச்சோம்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு இந்த இந்த வாரோங் கூட வச்சு சாப்ட்டோ நல்லா இருந்துச்சு நாயெப் போதுமே வார வாரோ போனோனா சந்தையில வாங்கிறது வேற வழி இல்லையே அப்டின்ட்டு இப்பதா எ பாப்பாவுக்கு ஆச வந்திருக்கு அம்மாத் பூ பர்ஸ் சு வந்து அதுல போட்டு அம்மா தண்ணி ஊத்துறே நானு வருல்ல அது தண்ணி ஊத்துறே வருல்ல அப்டிங்கிறாங்க
ஆமா பசங்க இப்போ சின்ன புள்ளையிலே இருந்தே ஆசப்படுறாங்க நம்ம அதுங்கள கரெக்டா டியுன் பண்ணா அதுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸுன் தெரிஞ்சிரு
ஆமா ஆமா பாப்போ என்ன பண்ணலான்ட்டுனு நெக்ஸ்ட்டு ஏதோ ரோஸ் செடிலா வாங்கி டு வந்து வைக்கலா நா நானா அம்மா வீட்ல இருக்கிறப்பலா பூ இல்லாம வரமாட்டே அந்த அளவுக்கு பூவச்சுட்டு வருவே இப்ப அப்டியே ஆப்போசிட்டா போயிருச்
இப்ப ஸ்கூல்லையுமே வந்து அலோ பண்ண மாட்டறாங்கல்ல பூ வைக்றதுக்கு
ஆமா அது வேணா உண்மதா ஒரு சாமிக்கு போட்ணு எதுக்கு போடனாலு கடைக் கி தான ‌வாங்க போறோ
கரெக்டு இந்த மாரி ஓன் ஹவுஸா இருந்தா நம்ம எல்லாமே வைக்கலா ரென்டட் ஹவுஸுன்றதால கொஞ்சோ யோசிச்சுதா செய்றோ ஆனா இங்க வந்து எதுவு சொல்றது இல்ல
பரவால்ல பரவால்லங்க அதே பெரிய விஷ்யோந்தான
அம்மா எதுவு சொல்றதில்ல பசங்களோட அவருமே வந்து ஹவுஸ் ஓனார்கு கல்யாணல்லா ஆகல இன்னு அவருமே வந்து பசங்களோட நின்னு பாப்பாரு நா இல்லன்னா வருவாரு அவரு நம்ப இருந்தா லேடிஸ்லா இருந்தா வர மாட்டாரு பசங்களோடு நின்னு பேசுவாரு வெளையாடுவாரு
ஆ
ஓ எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாரு
பரவால்ல பரவால்ல இங்கெல்லாம் நம்ப ஓன் ஹவுஸ்னா பிரச்சனையே இல்ல ஒன்னு பண்ணலாம் நேத்தெல்லாம் ஒன்னு இல்ல சிஸ்டர் நேத்தெல்லாம் வந்து ஒரு சமைக்கிறதுக்கு சும்மா தட்டுனதுக்கே என்ன அங்க சவுண்ட் அப்டின்னு ஃபோன் பண்ணிக்கேக்க
ஆக்சுலி எங்க நாத்தனார் இருக்காங்க சென்னையில
ஆ
அவுங்க வீட்ல அப்டிதான் அந்த பையன் வந்து இப்ப பிஃப்து படிக்கிறான் அவ அந்த அளவுக்கு சேட்டையும் பண்ற பையன் கெடையாது அவன் கொஞ்சம் பல்கா இருப்பாங்க அவுங்க வீட்ல எல்லாருமே ஜஸ்ட் நடந்து போனாலே என்னா உங்க வீட்ல இருந்து மட்டும் டங் டங்கு சத்தம் கேட்டுட்டே இருக்கு பால் வச்சு நீ விளையாடிட்டே இருக்கியா அப்டின்னு சொல்லி கேக்குறாங்களா
ஆ அப்படிந்தா நேத்து சமைக்கிறதுக்கு கூட கேள்வி கேக்குறாங்க அதனால எங்கே நம்ம இந்த செடியெல்லாம் வச் வச்சு பராமரிச்சு ச்சு மண்ணு சிந்திச்சுன்னா மண்ணு சிந்திர்ச்சுபாங்க நம்ம பக்கம் டெய்லி கூட்டி தா வுட்டாலும் அவுங்களுக்கு அந்த சட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்காதுல்ல
கண்டிப்பா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாரி ஒரு சில பேர் வந்து கொழந்தைங்க இருந்தா வீடு இப்டிதான் இருக்குங்கறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில பேரால முடியல
அது வேணா உண்மைதாங்க அதனால நான் எதுவுமே பண்றதுல ஆனா வந்து கீழ எல்லாம் வந்து நெறையா கீர செடி கருவபிள்ள எலுமிச்சை பழம் நறைய செடியிலாம் வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ப போய் ஒவ்வொரு டைமா அவுங்ககிட்ட போய் கேக்குறதுக்கு நல்லா இருக்காது
ஆமா நம்ம வீட்ல இருக்கறது வேற இன்னொருத்தவங்க போய் கேக்குறது ந அது வேற தான
நானும் அப்பிடியே யோசிச்சுட்டு நம்ம பராவல்ல போ நம்ம வளத்தா வளப்போம் இல்லாட்டின்னா நம்ம பாத்துக்கலாம் ஒரே ஒரு ரோஸ் செடி மட்டும் வைய்க்கணும்னு ஆச அதை மட்டும் வக்கணும் பாக்குறே
அதுக்குதான் இப்ப எல்லாம் காசு குடுத்தா எல்லாமே கெடைக்குது விடுங்க நம்ம வாங்கிக்கலாம் எது காசு குடுத்தா கெடைக்கல
ஏதோ வீட்ல ஒண்ணு வெப்போமே பாக்குறே
ம் ம் நம்ப ஆக்சுவலி நம்ம கையால வச்சு அத ஒரு சின்ன செடியா இருந்தாலும் ஒரு சின்ன காயா இருந்தாலும் நம்ம அத சமைச்சி சாப்பிடும் போது அந்த சந்தோஷமே வேற இல்ல
அது உண்மையாலுமே அது பெரிய இதுதானே அழகா நம்ம வளத்தோமே
ஆ ஒரு குட்டி மெளகாதா வந்திருக்கும் என் பைய போயி பரிச் த்து வருவான் அம்மா மெளகா இன்னிக்கு வந்து புதினா சட்னில நீ இதெல்லா போடணும் சொல்லி எடுத்துட்டு வருவா
ம் அது ஒரு சந்தோஷம் தானே நம்ப வச்சது வந்துருச்சே அப்டின் அது ஒரு ஆசை தானே எல்லாதுக்குமே
ஆனா இந்த சின்ன பையன் நீங்க சொல்ற மாரி போயி பாப்பா சொல்றீங்கள்ள போயி பறிச்சு போட்டுருவான்னு சொல்லிட்டு அது மாரி இவன் போயி பறிப்பா எலையெல்லா பறிச்சி பறிச்சி அதனாலா அவன அந்த ஏரியா பக்கமே வுடுறது கெடையாது
ம் ம் நானே பாப்பாவுக்கு சளி புடிச்சா ஓமவல்லித்தள எல்லாம் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வச்சிருந்தேங்க
ம் ம்
அத வச்சிருக்கப்பயே அப்படி பண்ணி எடுத்துட்டா அப்டியே இருக்கப் ஆனா வந்து கீழ வேஸ்ட் பண்ண மாட்டா பறிச்சி பறிச்சி கழுவி கழுவி சாப்ட்டறா
அ ஆ அது ரொம்ப சாப்ட்டாலுமே சூடு புடிச்சி
சூடு ஆ அதனாலதா நா வேணானு உட்டுடே நானு வேணா ஓவரா பறிக்க நம்ம எங்கதா எடுத்து வைகிறது செடிய வேற எங்க எடுத்து ஆ் வேற எங்க எங்கயுமே எடுத்து வைக்க முடியாது அதனால வேண்டா போ அதனால கொஞ்சோ நாள் ஆகட்டு அதுக்கப்றோ வளர்த்துக் க்லானு விட்டுட்டோ அங்கங்க போகறப்பல்லா பாப்பே நறையா செடி எல்லா இருக்கு சொல்லுவே வாங்லாமா வாங்லாமா பாப்பா பெரிய பிள்ள ஆகுற வரையும் கொஞ்ச நாள் வரைக்கு
நானுமே நீங்க சொல்ற மாரி பஸ்ட் ட்டு பெரிய பையனாகட்டு அப்டின்னு சொன்னே ஏ ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா இது வந்து வாடகை வீடு நம்ம வீடு இல்ல திடிர்னு நீ இந்த மாரி செடிய எல்லா வச்சிட்டன்னா அவங்க காலி பண்ண சொல்லிட்டா என்ன பண்றது அப்டின்னு சொன்னாங்க அது இல்லாம நம்ம இப்ப காலி பண்றதன்றத விட நம்ம வச்சிருந்த ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லா ஷிஃப்ட் பண்ணும் போது அங்கிருந்து கழட்றதுக்கு ஒரு சார்ஜர் அங்க போய்ட் பண்றதுக்கு ஒரு
வெயிட் பண்து அதுதா உண்ம இங்க தலை கூட்டிட்டு போயிடுவா அங்கே வந்து பிட் பண்றதுகு ஒரு சஜஸ் கேட்பா ஒவ்வொனுக்கு பொருள்
அட்வான்ஸ் இங்க குடுத்துருகோனு வச்சிகோங்களே அந்த அட்வான்ஸ வந்து இவங்கள்டே இருந்து வாங்கணு இவங்க கொஞ்சசோ கொறைச்சிட்டு தா கண்டிப்பா கொடுபாங்க அங்க குடுக்கும்போது இன்னு கொஞ்சோ அட்வான்ஸ் சேத்து கொடுக்ற மாரி இருக்கும்
நீங்களாச்சு அட்வான்ஸ வாங்கிறீங்க நாங்க போற வீட்ல எல்லாருமே அட்வான்ஸ தரவே மாட்டக்றாங்க
ஏ
அவ்ளோதா கணக்கு டேலி பண்ணாங்க ஒரு மாஷோ வாடகை மட்டும்தா லெஸ் பண்ணுவோ அதுல இருந்து பாத்தோம்னா கணக்க டேலி பண்ணி முடிச்ட்டு போயிர்றாங்க அந்த சும்மா ஒரு காலிங் பெல் கூட ஒர்க் ஆகாட்டி அது நாங்களு மே கூட யூஸ் பண்ணவே இல்ல ஒர்க் ஆகல அதுக்லா கணக்காட்டி எல்லா காட்றாங்க
நல்லா ஏமாத்றாங்க நம்மளு பாருங்க சட்னு ஒரு வீட கட்டி வாடக விட்ருவோ
என் நாங்க வந் நா என்ன சொல்றது நாங்கல்லா வேஸ்ட்டுங்க உன்மைய சொல்ல போனா நாங்க இருந்தாலுமே அதுல யூஸ் இல்லாம தா இருக்குங்க அது கரெட்டா கணக்கு பாத்து ஆமா கணக்கு பாத்து எங்க மாமனார் குடுத்துருவாருங்க
ஆ
இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க வெக்கேட் பண்ணி போனாங்க சரி அங்க வீடு சும்மா பூட்டி கடக்க வேணாமேன்னு சொல்லிட்டு வாடகைக்கு விட்டது அந்த வீட் ல என்ன பண்ணிடாக போனாங்க காலி பண்ண போனாங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம சஜஸ் புடிச்சாதானே இந்த கூட்டுறதுக்கு துடைக்கிறதுக்கு பாத்ரூம் இருங்றதுக்கெலா ம் ஒரு மாசோ வாடகை மட்டு கழிச்சிட்டு அ இந்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மானசோ வடகை தரல அதை லெஸ் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையு தந்தாச்சு தராதிங்க அப்டின்றதெல்லா யாரு கழுவுறது ஆள பாக்குறது புடிக்கறதுன்னு இல்ல அதெல்லா தப்பு தப்பு அப்படின்ட்டாய்ங் இதெல்லா செட்டாய்
ஆக்சுவலி கழவுறது கிளீனிங்கு ஆக்சுவலி கழுவுறது க்ளீனிங்க்கு நம்ம வாங்கி தா ஆகணு கண்டிப்பா நம்மளா போய் அத கழுவி நிக்க முடியு
அதுக்கு கூட அதா சொல்ட்டோ வாடகைக்கே விட வேணா உடுங்க நம்ம வந்தா போனா தங்கிக்கலா அப்டின்னு சொல்லி உட்டாச்சு ஒரு சும்மா ஒயிட் வாஷ் மட்டு பண்ணிட்டு விட்டுட்டாங்க அத
ம் ஊர்ல ஆக்சுவலி நீங்க சொல்ற மாரிதா இருக்கு மாடில வீடு அவங்கள்ட்ட வுட்டுட்டு நம்ம வந்து இங்க வெளியூர்ல வந்து இருக்கோ அவங்க வந்து திடீர்னு நாங்க உக்காந்துட்டு காலியே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்கனா என்ன பண்றதுன்ற ஒரு பயம் வாடகைக்கு விடல நாங்க
அது வேணா உண்ம தாங்க அப்டியு இருக்கும்ல சேரி இருங்க நா எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு வரே
ஆ ஓகேங்க